ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க
கேக்குதா இப்ப எத பத் இந்த பே
லாஸ்ட்டா என்னமோ மூவி போயிட்டு வந்தீங்க
தேட்டர்லா போய் படலா பாக்க மாட்டாங்க எனக் அதெல்லா புடிக்காது
ம்
டவுன்லோட் பண்றமா டிவில எல்லாரு கூடயு வொக்கந்து பாக்கறோமா அதோட முடிஞ்சது அதுக்கா காசெல்லா நம்ப செலவு பண்றதெல்லா புடிக்காது இதலா மேட்டர்ல போய் பாத்தா ப நானா வந்து ம் அவேஞ்செரஸ்ன்னு நெனைக்கிறே அவேஞ்செர்ஸ் அவேஞ்செரஸ் இன்ஃபினிட்டி வார் நீங்க எந்த படம் பாத்தீங்க கடைசியா தேட்டர்ல ஹலோ ஹலோ